ஹலோ ஹலோ சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் உங்ளுக்கு கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் என்ன பண்றீங்க சாப்டாச்சா ஆ என்னாச்சு
அ
பேக் ரவுண்ட் வாய்ஸ் அதிகமா இருக்கு சிஸ்டர்
புரியுதா சிஸ்டர்
ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க என்ன பண்றீங்க ஹாஸ்பிட்ல்ல இருக்கீங்ளோ ஹோ
ஆமா ஆமா பையனுக்கு வார்மல் இன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தாங்க அது போட்றதுக்காக வந்தே அட்மிஷன் போட்டு வச்சிருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டு நாளைக்கு அட் நாளைக்குதா அனுப்புவாங்க
இன்ஜெக்ஷன் ன்னா நார்மலா போட்றதா
அது வந்து போன் வளர்ச்சி வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அவனுக்கு அதனால அந்த போன் வளர்ச்சி கம்மியா பண்ணான்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுவாங்லா அது போட்டோனா நார்மல் கொஞ்சோ இது பண்ணி வளர்ச்சி வந்து அதிகமாவு அப்டின்னு சொல்லி சொல்லிருக்காங்க
என்ன ஏஜ் சிஸ்டர்
கேக்குதா சிஸ்டர் ஏஜ் வந்து மூன்ற
மூன்றையா ஓகே சிஸ்டர் பாருங்க
என்ன பண்றீங்க சாப்பாடு
ம்
பத்தல்
ம் சரி சிஸ்டர்
ம்
எல்லா வெஜ்ஜூதானா நான்வெஜ் கெடையாதா
எல்லா ஹாஸ்பிட்டல்ல வேற
அ அதுக்குனு சிம்ப்ளா வேலைய முடிச்ட்டீங்க
அதுனால நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா சிஸ்டர் இப்பதா காஃபி போட்டு பஜ்ஜி போட்டோ பஜ்ஜி போட்டு சாப்ட்டோ சும்மாதா உக்காந்ருக்கோ
ஓகே ஓகேசிஸ்டர் டின்னர் முடிஞ்சுடுச்சா உங்ளுக்கு
என்ன சிஸ்டர் புரியல
டின்னர் முட்ஞ்சுச்சா சிஸ்டர்
இல்ல சிஸ்டர் இனிமேதா சிஸ்டர் என்ன பண்றதுண் தெர்ல்ல ஏதாச்சு ஐடியா குடுங்களே
ஐடியாவா நீங்க மதியமே செய்ய மாட்டீங்ளா சேத்து ஹலோ ஹலோ கேக்குதா சிஸ்டர் ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஹலோ